ஹலோ எப்டி இருக்கீங்க ஃபோனே இல்ல பிஸியா ரொம்ப
ஆ, பிஸிலா இல்ல நல்லா இருக்கே, நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நம்ம என்னா ரொம்ப நாளாச்சு இல்லைங்களா பேசி நம்ம இப்பதா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்துதா உங்க நம்பர் எடுத்து கால் பண்ணே என்ன ஞாபகோ இருக்கா
ஆ ஞாபகோ இருக்கு உங்க உங்க உங்கள ஞாபகோ இருக்கு உங்களுக்கு என்ன ஞாபகோ இருக்குதா
உம் ஞாபகோ இருக்கு நம்ம எல்லா ஸ்கூல்ல எல்லா ஒன்னா படிச்சோ இல்லையா அதுல வந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிருந்தாங்க அதுல இருந்துதா பாத்துட்டு நீங்க மெசேஜ் எதுவு பண்ணவே இல்ல வேலையா இருப்பீங்க அப்டின்னு நெனைச்சிட்டுதா சரி நம்மளே கால் பண்ணி பேசலா அப்டின்னா ஒரு ஒரு ஒரு வாரமா நா யோசிச்சுட்டுதா இருந்தே ஆனா ஒரு வாரமா பண்ணவே முடியல ஆ பிள்ளைகளுக்கு இப்ப விடுமுறை நாட்களா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணவே ரொம்ப கடினமா இருக்கு ஏன்னா பிள்ளைங்க கூடவே வந்து நேரோ போயிட்டே இருக்கு வீட்டு வேல செய்யவு அப்படியே போயிட்ருக்கிறதுனால ஃபோனே எடுத்து நம்பலால பேசவே பேசுறதுக்கே வாய்ப்பு கிடைக்காம இருந் ஆ நேரம் இல்லாம இருந்துச்சு அதனாலதா சரி இன்னைக்காச்சு பேசிடலா அப்டின்ட்டு இப்பதா பசங்களுக்கு எல்லா குடுத்துட்டு அவங்கள படிக்க சொல்லிட்டு அப்டியே பேசலா அப்டின் சொல்லிட் ட்டு ஃபோன் பண்ணே
அப்டிங்ளா ஃபோன் குரூப்ல வந்து நெறைய பேரு இருந்தாங்க பாத்தீங்களா எல்லார்கிட்டயு பேசுனீங்களா
எல்லார்கிட்டயு அப்டியே இப்பதா ஒவ்வொருத்தரு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கே ஏன்னா நெறைய பேர் கூட கான்டக்ட்ஸ் அவ இருந்துச்சு ஒரு சில நம்ப ஒரு சில நம்ப ஒரு கொஞ்சோ பேரு ஒன்னா இருந்தோ இல்லைங்களா அவங்களோடது ஒரு சில பேர்கிட்ட மட்டு தா பேசிட்ருந்தோ அப் இப்பயு உங்க நம்பர் எல்லா நாங்க தேடனோ ஆனா கெடைக்கல நெறைய இணையதளங்கள் வழிய கூட நாங்க தேடிட்டுதா இருந்தோ ஆனா கெடைக்கல
ம் நானுமே உங்க நம்பர் வந்து அ நெறைய பேர்க கிட்ட கேட்டு பாத்தேன் பட் ஆனா சி நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க நம்பர் வந்து அ ஆசேஞ்ச் நீங்க பண்ணிட்டீங்க சோ நம்பர் வந்து இப்போதைக்கு யாருகிட்டுமே இல்லைன்ற மாரி சொல்லியிருந்தாங்க சோ அதனாலதா அப்டியே கான்டாக்ட் வந்து உங்ககிட்ட இல்லாம போச்சு காலையில வந்து கூட நெறைய ப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினே உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சேன ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அ ஸ்கூல் அ லீவ் விட்டதுனால இப்போ வந்து பேசுறதுக்கு நேரமு இல்ல அதனால தான் பேச முடியல
ஆமா கண்டிப்பா ஏன்னா இப்ப பிள்ளைகள்லா விடுமுறை நாட்களா இருக்கிறதுனால ஆ கொஞ்சோ வெளியில எல்லா போயிட்ருந்தோ ஏன்னா அ பள்ளிக்கூடம் தெறந்துருச்சு அப் அப்டினா எங் எங்யுமே கூட்டிட்டு போக முடியாது இல்லையா நம்ம படிக்கு போதெல்லா நம்மளெல்லா எங்கேயுமே கூட்டிட்டு போகமாட்டாங்க நம்ப வீட்டுக்குள்ளேயே தா இருப்போ நண்பர்களோட வந்து ல் முழு நேரமு வந்து விளையாடிக்கிட்டே இருப்போ உம்
இப்போ அப்டி கெடையாதுல்ல இப்போ இருக்கிற பசங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த விடுமுறை டைம்ல வந்து எங்கேயாவது கூப்பிட்டு போகல அப்டினாவே இருக்க மாட்டிக்கிறாங்க அதுக்காகவே நம்ம வந்து கூப்ட்டு போற போற மாதிரி இருக்குது
கண்டிப்பா ஏன்னா இப்ப பிள்ளைகள் வந்து வெளிய போய் விளையாடவே பயமாருக் குல்லைங்களா ஆ அப் ப்ப இருந்த காலகட்டத்துல நமக்கு அது மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை இல்லாம இருந்துச்சி ஆ அப்ப நம்புள எல்லாம் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாங்க இல்லையா எப்பயா ஸ் சு ஒரு டைம் தான் வந்து அதுவும் க்கள்க்கு மட்டும் தான் வந்து நம்புள கூட்டிட்டு போவாங்க இல்ல ஊர் திருவிழாக்கள் இருந்தா மட்டும்தான் நம்போ போவோம் அ மிச்சப்படி யார் வீட்டுக் க்கும் அவ்ளோவா போறதுக்கான வாய்ப்புகளும் சு சூழ்நிலையும் இல்லாம இருந்துச்
ஆமா இல்ல ஆ ம் புரியுது ஆனா இப்ப இருக்கற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பசங்கள வெளியில அனுப்புறதுக்குமே நம்புளுக்கு பயமா இருக்குதுல்ல சோ நம்ப நம்பளோட காலத்துலல்லா வந்து பாத்தீங்கன்னா நம் இப்ப வந்து பாதி நேரம் வந்து நம்ப வெளில தா விளையாடணும் சோ நம்ப அ ன் பக்கத்துல போய் நம்ப விளையாடணும் நறைய நம்ப வாங்கி சாப்புட்றதுக்கு வந்து நறைய இந்த கொயக்காய் அந்த மாரில்லா மாங்கா அந்த மாரில்லா நம்புளுக்கு நறையா அப்போ அந்த கால கட் கட்டத்துலல்லா நம்புளுக்கு நறையா இருந்துச்சு ஆக்சுவலி இப்பல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்புளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நில எதுவுமே நம்புளுக்கு கரெக்டா பசங்களுக்கு அமையல வெளியில அனுப்புறதுக்குமே நம்மளுக்கு பயமா இருக் ட்டத்துல இப்ப இருக்க நம்ம காலகட்டத்துல பசங்கள வெளியில அனுப்புறதுக்குனாவே
ஆமா ஏன்னா அப்ப வந்து நம்ம இந்த கொய்யக்கா நீங்க சொன்ன மாரி மாங்கா இதெல்லா வந்து நம்ம காசு குடுத்து எல்லா போய் நம்ம வாங்க மாட்டோ இல்லையா மரங்கள்ல இருக்கு பக்கத்து த்து வீட்ல மரங்கள்ல இருக்கு இல்ல நம்ம வீட்லயே மரங்கள்ல இருக்கு இல்லைன்னா அந்த மா ங்கால்லா வந்து பக்கத்து நிலங்கள்ல போயிட்டு அடிச்சு அவங்களுக்கு தெரியாம புடுங்கிட்டு வரறது அவங்ககிட்ட கேட்போ அவங்க குடுக்க மாட்டாங்க அ இல்லன்னா நம்ம சகோதரர்கள் யாராச்சி நம்ம நண்பர்கள் யாராச்சி இருந்தாங்கனா அவங்க கிட்ட கேட்டு அவங்க போய் எடுத்துட்டு வந்து குடுக்கறது இது மாதிரி தான இருக் கு ஆனா அது எல்லாமே நல்லா இருக்கு இல்லையா அப்ப தெரியாம எடுத்துட்டு வந்து வீ ட்ல இருந்து ஒவ்வொரு பொருளா எடுத்துட்டு போயி அதெல்லாமே கட் பண்ணி இடிச்சு சாப்பிடும் போது வந்து அதெல்லா வந்து மறக்க மு டியாத ஒரு நிகழ்வுகளா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லா ஒரு மறக்க முடியாத நினைவுகள்தா அ அந்த காலகட்டத்துல இருந்த சந்தோஷங்கள் வந்து இந்த காலகட்டத்துல இருக்கிற பசங்களுக்கு வந்து அந்த மாரி ஒரு சந்தோஷங்கள் இல்லாம எல்லாமே தொலைபேசிலயே மூழ்கிட்டு இருக்காங்க இப்போ அது ஒண்ணுதா கொஞ்சோ வருத்தமா இருக்குது இந்த காலத்துல இருக்கிற பசங்களுக்கு வந்து இது வந்து விடுமுறை நாட்கள் கூட நம்மளுக்கு வந்து வீட்ல இருந்து சமாளிக்கிற மாரிதா இருக்கு தவிர வெளியில இருந்து பசங்கள் கூட விளையாடுற மாரி சூழ்நிலை அவங்களுக்கு எதுவுமே அமையல ஏன்னா நம்மளுக்கு இப்ப வெளியிலயு வந்து பாாத்தீங்னா நம்மளுக்கு அந்த காலகட்டத்துல வந்து மரங்கள் செடிகள் அந்த மாரி மண்கள் எல்லாத்தலயுமே நம்ம வந்து விளையாடுவோ இப்போ வந்து பாார்த்தீங்கன்னா வெளியில போனீங்கன்னாவே ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து கட்டிடங்கள் மட்டுந்தா இருக்குது மரங்கள் பாக்கறதே நம்மளுக் கு வந்து ரொம்ப கடினமாதான இருக்குது
கண்டிப்பா ஏன்னா இப்ப எல்லா மரங்களுமே வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க இல்லைங்களா மரங்களே இல்லாம எங்கேயோ ஒவ்வொரு மரங்கள மட்டும்தா நம்ம பாக்க முடியுது அப்ப இருந்த காலகட்டத்துல ஒரு ஆலமரம் வேப்ப மரம் அது எல்லாமே நறைய இருக்கு அது அடியில போய்ட்டு நம்ம ஒக்காந்து விளையாடுறக் காகவே நம்ம ஒரு எடம் ஒதுக்கி வச்சிருப்போ ஆ முழு நேரமு அங்கயே தா விளையாடிக்கிட்ருப் போ ஆ அந்த இது மாதிரி பொருட்களல்லா எடுத்துட்டு வந்து சமைச்சி சாப்ட்றது ஆ இது மாதிரி நெறைய விஷயங்கள் எல்லா நடக்கு இல்லையா அந்த ஒரு மாதம் நடந்த நிகழ்வுகள வந்து நம்ம ஒரு வருஷமா வந்து நம்ம பேசிக்கிட்ருப்போ நீங்க சொன்ன மாரி இப்ப இருக்குற பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஆ முழு நேரமு வந்து தொலை பேசிலயே வந்து போய் மூழ்கிடுறாங்க ஏ அவுங்களுக்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பு கெடைக்கிறதுல்ல ஏன்னா அந்த தொலை எடுத்தா நம்மளாலயே வந்து அதுல இருந்து வெளியே வச்சுட்டு வர்றது வந்து ஒரு கொஞ்சம் கடினமா தானே இருக்கு
ஆமா ஆமா நீங்க சொல்றது வந்து உண்மைதான் ஏன்னா நம்மளுக்கு இப்ப இருக்க நம்ம காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளாலேயே தொலைபேசி இல்லாம வந்து இருக்க முடியல சோ நம்மளுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து பா பாத்தீங்கன்னா ஆ ரொம்பவே நம்பளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ நம்பளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க சோ இப்ப இருக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்பளுக்கு வந்து ஆ ஆசிரியர்கள் கூட மொதல் கொண்டு நம்மளுக்கு வந்து தொலைபேசில மட்டு தா நம்பளால தொடர்பு கொள்ள முடியுது
சந்தேகங்களெல்லா இருந்தா கூட முன்னல முன்ன இருந்த நாட்களலா நம்ம ஒரு நாள் அந்த ஈவினிங் மாலை பொழுது வீட்டுக்கு வந்ததுக்கப்றோ அத நம்ம வெயிட் பண்ணி அடுத்த நாள் தா நம்ம போய் ஆசிரியர்கிட்ட அந்த சந்தேகத்த கேட்டு நம் ப ஆ தீத்துக்கிறமாதிரி இருக்கு ஆனா இப்பெல்லா பாத் பா்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை ஏன்னா இப்ப தொலைபேசி வாயிலாக அவங்களை தொடர்பு கொண்டு அந்த சந்தேகங்களை வந்து உடனடியா தீர்த்துக்கிறாங்க பிள்ளைகள் அந்த அவங்க குடுத்துருக்க வேலை வந்து சுலபமா வந்து முடிச்சு விட்டு போற மாரியும் இருக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே வந்து வந்து அது பிள்ளைகள் கிட்ட கொடுக்குறதுன்றது வந்து நான் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் தான் ஏனா அப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்த அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணாடி எல்லாமே வந்து கண்ணுக்கு வந்து கண் கண்ணாடி எல்லாமே நம்ம பயன்படுத்தாம இருக்கும் நிறைய பேர் இப்ப வந்து அந்த நம்ம நிறைய வேலைகள் செய்யற னால வேற வழிகள் இல்லாத காரணத்தினால இந்த கணிப்பொறி வேலைகள் எல்லா செய்யறதுனால வேற வழியே இல்லாததுனால தான் கண் கண்ணாடி வந்து நம்ம உபயோகப்படுத்துறோம் ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து சிறு குழ குழந்தைகள்லே வந்து அந்த கண் கண்ணாடியை வந்து பயன்படுத்துற சூழ்நிலை வந்து உருவாகிடுச்சு இப்ப
அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பள்ளிக்கூடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டு பாடங்கள் எல்லாமே வந்து நம்ம எழுதிட்டு வரல அப்படின்னா ஆசிரியர்கள் உங்களுக்கு ஞாபகம இருக்கும் நினைக்கிறேன் ஆசிரியர்கள் கிட்ட நம்ம பயந்தே நம்ம வந்து வீட்டு பாடங்கள் வந்து நம்ம வந்து ந்து மறக்காம எழுதிட்டு நம்ம வந்து போவோம் ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து வீட்டு பாடம் அப்படின்னாவே சலிப்பா இருக்குது அது எழுதணுமா அது வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு போராடிதான் அவங்கள வந்து அஹ் நம்மளுக்கு வந்து எழுத வைத்து நம்ம ஆஹ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற மாதிரி இருக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பயத்திலேயே நம்ம வந்து நம்ம பெற்றோர்கள் சொல்லாமல் நம்மளே பயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு பாடங்கள் எல்லாம் எழுதிடுவோம் இப்ப இருக்க நம்மளுக்கு சூழ்நிலை வந்து நம்ம பிள்ளைகள் கிட்ட வந்து நம்ம அஹ் தினந்தோறம் வந்து பாத்தீங்கன்னா போராடி வீட்டு பாடங்களை வந்து நம்ம எழுத வைக்கிற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம்
கண்டிப்பா என இப்ப இருக்கிற உக்காரத்துக்கே வந்து உக்கார வைக்கவே வந்து ரொம்ப கடினமா இருக்கு நம்ம அப்பலா என்ன பண்ணுவோம்னா வந்த உடனே வந்து வீட்ல வேலையும் நம்ம பாார்ப்போம் வீட்ல இருக்கற வேலையை பாாரத்துட்டு நம்ம வேலையும் நம்ம பாாரத்துட்டு கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா வந்து நேரம் இருந்தால் ஒன்னா விளையாட போவோம் ஒரு பத்து நிமிஷமோ இல்ல கொஞ்ச நேரமோ விளையாடிட்டு வந்து கரெக்டா ஆறு மணி பொழுதுல வந்து உட்காந்து நம்ம வேலைகளை வந்து நம்ம பாக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து அவங்களோட வேலையே அவங்க வந்து பாத்துக்கறிறதுல வந்த உடனே அது கல ஏய் ஒல்லாமே ஒவ்வொரு வந்து போட்டு வச்சறாங்க நம்ம வந்து சாப்பிட்ட சாப்பாடு பாக்ஸ அந்த பாத்திரத்தை கூட வந்து நம்மதான் வந்து தொலக்கி வைப்போம் வீட்லே ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து அதை எடுத்து கி எடுத்து கூட எடுத்துட் போய் அந்த எடத்துல வை வைக்கிறதில்ல வந்த ஒட்னே ஃபோன் எங்க அப்படின்னு கேட்டு அந்த ஃபோன தான் தொலைபேசியை மட்டு தான் கையில எடுத்துட்டு உட்கார்ற ஒரு காலகட்ட
காலகட்டத்துல வந்து சூழ்நிலை அமைஞ்சிருச்சுக்கு ரொம்ப இந்த காலகட்டத்துல இருக்கிற பசங்கள் வந்து பாத்திங்கனா சோம்பேறித்தனமாதா வந்து வளர்றாங்க நம்பளுக்கு வந்து பாத்திங்கனா அந்த காலகட்டத்துல வந்து நம்ப வந்து பள்ளிக்கூடத்துல போயி ட்டு வந்தும் வந்து பாத்திங்கனா நம்ப அம்மா வந்து நம்மளுக்கு வந்து அ மாலை அ உணவா வந்து பாத்திங்கனா நம்பளுக்கு வந்து கிழங்கு இல்ல அவியல் அந்த மாரி ஏதாவுது அவிச்சு குடுப்பாங்க சோ அத நம்ம வந்து அ சாப்ட்டுட்டு அதுக்கப்புற நம்மளு வந்து பாத்திங்கனா டி வி வந்து பாக்க மாட்டோ வெளையாடதா நம்ப வந்து போவோ தவிர டி வி வந்து டி வி அந்த காலகட்டத்துல தொலைபேசியும் கெடையாது டி வி பாக்க மாட்டோ ஆ நம்மளுக்கு வந்து அ வெளையா அதுக்கப்புற கூட நம்ப வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுக் கப்ற கூட கூட நம்ம வந்து பாத்திங்னா விளையாடதா செய்வோ உங்களுக்கு அந்த விளையாடல் ஞாபகம்லா உங்களுக்கு இருக்குதா நீங்க நானெல்லா ஒன்னா விளையாடணமே உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்குதா
இருக்கு இருக்கு ஏன்னா ஒரு மாதம் முழுவதும் பாத்திங்கனா நம்ம உக்காந்து அந்த மரத்தடியில பேசிய ஞா ஞாபகங்களும் விளையாடிய ஞாபகங்களு அதிகமாவே இருக்கு ஏன்னா அதெல்லாமே மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் இல்லை இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லா அது கெடைக்கறதில அப்டின்றது ஒரு மன வருத்தமாதா இருக்கு
இப்ப இருக்க காலகட்டத்துல பல்லாங்குழி அந்த மாரி விளையாட்டுன்னா என்னன்றது கேக்குற பசங்கள்தா அதிகமா ஆயிட்டாங்க
கண்டிப்பா அப்ப இருக்க காலகட்டத்துல நம்ப ஒரு சில வயதுக்கு மேல பாத்திங்னா அந்த பல்லாங்குழிதா வந்து நம்மளோட உலகமாவே இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பிள்ளைகளுக்கு வந்து தொலைபேசிதா ஒரு உலகமாவே மாறிடுச்சி
ஆமா கரெக்ட் நீங்க சொன்னது வந்து உண்மைதா
நம்ம பேசி சொல்லுங்க சொல்லுங்க இல்ல நம்ப பேசுனா இத பத்தி பேசிட்டே போயிட்டு இருக்க மாரிதா இருக்கு எனக்கு ஒரு சில வேலைகள் இருக்கிறதுனால நீங்க இதுதா என்னோட நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்ப ஃப்ரீயா இருந்தாலு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க பேசலா இதை பத்தி இன்னொரு நாள் கூட நம்ப
கண்டிப்பா கண்டிப்பா நா உங்களோட நம்பர நா வந்து நோட் பண்ணிக்கிற சோ கண்டிப்பா உங்களுக்கு நா ஆ மறுபடியும் தொடர்பு கொள்ற நா முயற்சிக்கிறே
ஏனா இப்ப ஒரு சில வேலைகள் இருக்கறதுனால கொஞ்சோ ஏனா இப்ப பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் திறக்கிற நாட்கள் ஆயிடுச்சு இல்லையா அதனால ஒரு சில வேலைகள் இருக்கு அதெல்லாமே நானும் போய் பாக்கற நீங்களு போய் பாருங்க ஆ மீண்டும் ஏதாச்சு வாய்ப்பு கெடைக்கும் போது இதே மா திரி பேசலா
கண்டிப்பா கண்டிப்பா
நன்றிங்க வெச்சுர்ட்டுங்ளா
ஓகே நன்றி